வணக்கம் தோழரே
வணக்கம் தோழரே
ஆ நன்றாக இருக்கிறீர்களா
நன்றாக இருக்கிறேன் நீங்க நன்றாக இருக்கிறீங்களா
நன்றாக இருக்கிறேன் சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு உங்க வீட்ல இன்னைக்கு
சாப்ட்டாச்சு இன்னைக்கு மதியம் பிரியாணி
சிறப்பு தோழரே எனக்கு பிரியாணி என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் செய்து தருவதற்கு தான் ஆள் இல்லை போன வாரம் கூட என் கணவர் வந்து மிக அருமையான பிரியாணி ஒன்று செய்திருந்தார் அவரிடம் எப்டி செய்வது என்று கேட்டேன் ஆனால் விளக்கம் இதுவரையும் சொல்லவில்லை எதுவும் தெரியுமா
பிரியாணி செய்வது ஒரு கடினமான வேலை இல்லை சிறப்பான ஒரு சிறு வேலைதான்
செரி தோழரே சொல்லுங்கள் எப்டி செய்வது என்று சொல்லுங்கள்
ஒரு கிலோ ஒரு சிக்கன் எடுத்துக் கொண்டால் அதுக்கு தேவையான பொருட்கள் நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி
இஞ்சி விழுது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் பூண்டு பட்டை ஒரு கிராம் கிராம்பு ஒரு கிராம் எலப்பட்டை ஒரு கிராம்
ஏலக்காய் ஒரு கிராம் அதன் பிறகு மசாலான அது என்னவென்றால் தனிமிளகா தூள் மட்டுமே தயிர்
செரி செரி தோழரே எப்டி செய்வது எப்டி செய்முறை சொல்லு
செய்முறை ஒரு கிலோவுக்கு எர்நூறு கிராம் எண்ணெய் எடுத்துக் கொள்ளவும் சன்ஃப்ளவர் ஆயில் எடு த்துக் கொள்ளவும் நன்றாக ஒரு சூடா ஆன பிறகு அந்த ஒரு கிராம் பட்ட கிராம்பு ஏலங்கத்தி போட்டு நன்றாக வறுத்தெடுக்கவும் வறுத்தெடுத்தது பின்னர் அடுத்தது வெங்காயத்தை போட்டு நன்றாக ஒரு கோல்டன் ஷேப் அதாவ்து ஒரு பொன்னிறமாக வருவரை வறுத்தெடுக்கவும் அதன் பிறகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டுவிட்டு நன்றாக வதக்கி எடுக்கவும் பிறகு நமது சிக்கனை நல்லாக சுத்தம் செய்து வைத்திருக்கும் சிக்கனை போட்ரு நன்றாக வதக்கி எடுக்கவும் அதன் பின்னரு தேவயான அளவு தண்ணீரை ஊற்றி கொதிக்க விடவும் நன்றாக நன்றாக கொதிக்க
ஆ இதுல வந்து சிக்கன் அளவு எவ்ளவு எடுக்கனுஅரிசி எவ்ளவு சொன்னீங்க
அரிசி ஒரு கிலோ அரிசி என்றால் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கொள்ளவும்
செரி சார்
வெந்த பிறகு சிக்கன் நல்லா வெந்த பிறகு உ ப்பு எல்லாத்தையு செக் பண்ணிக் கொள்ளவும் சரி பார்த்துக் கொள்ளவும் தேவையான அளவு உப்பு இருந்தால் திரும்பத உப்பு போட தேவையில்லை அதன் பிறகு நம்ம நல்லா கழுவி சுத் தம் செய்த அரிசியை எடுத்து அதை போடவும் போட்ட பின்னர் ஒரு முக்கா வேக்காடு அதாவ்து ஒரு முக்கா பதத்தில் உள்ள அரிசி வேக்காடு வரும் பொழுது அதை நன்கு ஒரு மூடி போட்டு மூடி வைத் து மேல ஒரு வெயிட்டு பொருளானது ஒரு தண்ணி பிடித்தோ அல்லது எதா வெய்ட்டான பொருள வைத்து ஒரு இருவது நிம்ஷம் நன்றாக தம் போட்டு கொண்டால் சிறப்பாக இருக்கும் பிரியாணி அதன் பிறகு
சரி தோழரே குக்கரில் போட வேண்டுமா இல்ல சட்டியில் போட வேண்டுமா
குக்கரில் போடலா இருந்தாலும் குக்கரை விட சட்டியில் போட்டால் இன்னு ருசி அதிகமாக இருக்கும்
ஆ சரி தோழரே குக்கரில் போட்டால் எத்தனை விசில் விட வேண்டும்
குக்கரில் போட்டா பொதுவாக ஒரு அதிகபட்சோ ஒரு நான்கு அல்லது ஐந்து விசில் விடனு
சிறப்பு தோழரே அதற்கு வந்து த தொட்டுக் கொள்வதற்கு எதுவும் செய்ய வேண்டும்
தொட்டுக் கொள்வதற்கு அருமையான ஒரு ஆனியன் ரைத்தா அதாவ்து ஆனியன் பச்சடி அப்பறோ ம கொழம்பு சிக்கன் கிரேவி போல் வைத்துக்கொள்ளலா இல்லை என்றால் ஒரு கத்திரிக்கா புளிப்பு புளிப்பானது நம்ம ஊற்கா பதத்தில் செய்து கொள்ளலாம் ஒரு அவித்த முட்டை இது இருந் தாலே சிறப்பாக சாப்பிடலாம் அந்த பிரியாணியை
செரி தோழரே என்னுடைய கணவர் வந்து போன வாரம் பிரியாணி செய்தாரு என்று சொன்னேன் இல்லயா அவர் வந்து செய்யும் பொழுது ஒரு ஜாம் என்று ஒன்று செய்தார் தக் காளியில் தக்காளி ஜாம் என்று சொல்வார்கள் அது மிகவும் அருமையாக இருந்தது சாப்பிட சா ப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல இருந்தது அதை பத்தி உங்களுக்கு எது தெரிமா உங்களுக்கு செய்ய தெரிமா
தக்காளி ஜாம் வந்து சிறப்பாக செய்லாம் தக்காளி இப்ப தற்பொழுது ஒரு வீட்டில் செய்வதென்றால் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துக் கொண்றால் அதற்கு அரை கிலோ ஜீனி எடுத்துக் கொள்ளவு ஒரு பாத்திரத்தில் தக்காளிய லைட்டா எப்டி சொல்வதென்றால் தக்காளிய பிழிந்து கொண்டு கையால் பிளியவு லைட்டா ரொம்ப மசியிற லெவலுக்கு அறியக்கூடாது பிழியுற கையால் பிசறி விடணும் ரசத்திற்கு பிசவும் அல்லவா அது போன்று பிசுறவு பிசிரி அத விட அத உடனே அரை கிலோ ஜீனியு கொட்டவு கொட்டி லைட்டாக அடுப்பை பற்ற வைத்து சிம்மில் வைத்துக்கொள்ளவு அது மெருதுவாக இரண்டும் இலக கூடிய தன்மை வரு வந்த பிறகு பாகுத்தன்மை அதாவ்து அந்த ஜீரா பாகு பாகுகாயத்து காய்த்தால் எப்புடி இருக்கும் நல்ல திக்காக ஒருநூல் போன்ற பக்குவத்திற்கு வரவேண்டும் அதன் வந்தபிறகு சிறிதளவு நெய் சிறிதளவு முந்திரி சிறிதளவு திராட்சை முடிந்தால் இரண்டு ஏலக்காய் அதில் இடித்து போட்டு ஒரு ஐந்து அல்லது ஒரு எட்டு நிமிடங்கள் வைத்து எறக்கினால் ருமையான தக்காளிஜாம் ரெடி ஆயிடும்
சரி தோழரே நான் முடிந்தால் செய்து பார்க்கிறேன் அ எனக்கு சில ஆலோசனைகளை சொல்லுங்கள் அப்பொழுது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு கேட்கிறேன் இன்று நான் ஒரு சிக்கன்குழம்பு போல வைத்தேன் ஒன்று அதை பற்றி உங்களிடம் சொல்கிறேன் நீங்களும் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள்
ம் சொல்லுங்க
அ ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்கிகொண்டேன் அதை வாங்கி நன்றாக சுத் த்தம் செய்து கழுவி எடுத்துக்கொண்டேன் ஒரு அடுப்பு அடுப்புல நம்ப கொஞ்சொ எண்ணெ ஊத்தி மிதமான தீயில வச்சுட்டு அதற்கு தேவையான வெங்காயங்கள் தக்காளி பச்சமிளகாய் எல்லாத்தையு வந்து பொடிது பொடிதாக நறுக்கி கொண்டு வைத்துக் கொண்டேன் அ அதன் பின் வந்து கொத்தமல்லிதலை சிறிதளவு அ புதினா இலை சிறிதளவு எடுத்து வைத்துக்கொண்டே அ பச்சமிளகாய் காரத்திற்கு ஏற்ப பச்ச மிளகாயு வைத்துக்கொண்டே இப்பொழுது ஒரு வானாலியில் எண்ணெய் ஊற்றி அதில் சிறிது பெருஞ்சீரகம் அ பட்டை சோம்பு சோம்பு பெருஜீரகம் ரெண்டும் ஒண்ணுதா ஆ பட்டை கிராம்பு அ இலை அந்த தாளிப்பு வாசனை பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பொரிந்த பிறகு வெங்காயத்தை போட்டு பொறுமையாக வதக் கினேன் வதக்குனதுக் அப்பறொ நல்லா வதங்கிருச்சு அந்த வெங்காயொ வதங்கினதுக்கு அப்பறொ தக்காளிய போட்டு வதக்குன தக்காளிய நல்லா வதங்குனதுக்கு அப்பற கொஞ்சொ ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அத போட்டு நல்லா வதக்குன அத வதக்குனதுக்கு அப்பறொ பச்சமிளகா அந்த பச்ச மிளகாவ போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறோ ஆ சிக் கன் மசாலா தூளு அத நா போட்டுக்கிட்டே ஏனா எங்க வீட்ல வந்து இந்த மிளகாத்தூள் வந்து காரோ கம்மியாதா இருக்கு அதனால நம்ம குழம்பு வெக்க காக தனியா சிக்கன் மசாலா தூளு கொஞ்சோ தனி மிளகா தூளு கொஞ்சோ வாங்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டே நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கிட்டு கொஞ்ச லைட்டா பெரட்டி விட்டுட்டே பெரட்டி விட்டுட்டு அதுலியே சிக்கனையு போட்டு பெரட்டி விட்டே அது ஒரு இரண்டு நிமிடம் நன்றாக வெந்து கொண்டு இருந்தது அந்த நேரத்துல கொஞ்சோ தேவையான என் குழந்தைக்கு வந்து உருளக்கிழங்குனா ரொம்பவே புடிக்கு ஆ உருளக்கிழங்குனா சிக்கன விட உருளக்கிழங்குனா கொஞ்ச நல்லாவே சாப்பிடுவா அதனால அந்த ரெண்டு உருளக்கிழங்கு வெட்டி அதுலியே போட் ட அந்த சிக்கனோட போட்டு பெரட்டி விட்டுட்டே நல்லா அந்த அந்த தொக்கு மாரி ஒரு பதத்துக்கு வந்துட்டு அதுலியே நல்லா வெந்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா வெந்ததுக்குப்புறோ சிறிதளவு தண்ணீர் ஊத்தி உப்பு போட்டு நல்லா வேக விட்டுட்டே ரொம்ப தண்ணியா இல்லாம திக்கான ஒரு கிரேவியா வெக்கணுனு எனக்கொரு எண்ணோ அதனால நல்லா திக்காவே வெச்சே தண்ணியா இல்லாம நல்லா நல்லா கொதி வந்துட்டு அது கொதி வர வரையு இருக்கட்டுன் சொல்லிட்டு அந்த நேரத்துல ஒரு கப்புல அர கப்பளவுக்கு தேங்கா எடுத்து திருவி வெச்சுக்கிட்ட அந்த தேங்கா ஒரு நாலு சோம்பு ஒரு நாலு முந்திரி ஒரு அர ஸ்பூனுக்கு கொஞ்சோ கம்மியா கசகசா அதல்லா போட்டு ஒரு மிக்சில போட்டு அரச்சி அத கொஞ்சோ ஒரு கிரேவி கிரேவிக்கு ஊத்துற அளவுக்கு எடுத்து தனியா வெச்சுட்ட இந்த நேரத்துல வந்து நல்லா அந்த சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு அந்த வெந் த ஒன்னே நல்லா க நல்லா சுண்டி அந்த கிரேவிங்கிறது சுண்டி சிக்கனு வெந்திருந்துச்சு அப்போ வந்து இந்த கிரேவி அரச்சு வெச்சிருக்கோ இல்லயா தேங்காய் விழுது அத நா வந்து அப்படியே ஊத்திட்டே ஊத்திட்டு ஒரு இரண்டு நிமிடம் வந்து நல்லா கொதிச்சிது கொதிச்சதுக்கு அப்புறோ நா ஆல்ரெடி நம்ம எடுத்து வெச்சிருந்தோ இல்லையா கொத்தமல்லித்தழ கருவேப்புல அதெல்லா நல்லா போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்ட உடனே மிகவும் அருமையாக இருந்தது தோழரே இப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்தோம் இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா
இதுவு தோழி இது வெறும வெள்ளை சாதத்தில் மட்டும் போட்டு சாப்பிடலா மா அல்லது புலவ் சாதம் போன்றவற்றில் பிரியாணி போன்றவற்றில் சாப்பிட்றதுக்கு ஏற்புடையதாக இருக்குமா
கண்டிப்பாக தோழரே இது வந்து வெள்ளை சாதத்துலியும் போட்டு சாப்பல்லா இல்ல சப்பாத்தி பரோட்டா அதுக்கு சாப்பில்லா தோழரே மிகவு அருமையாக இருக்கு இப்ப நம்ம இத செஞ்சிட்டோம்னா நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி போட்டு சாப்ட்டுக்லா ஓகே தோழரே நன்றி நெறைய விஷயங்கள பகிர்ந்துகிட்டோ தொடர்ந்து பேசலா
ஓகே தோழி மற்றொரு சந்திப்பில் சந்திப்போம் தோழி
நன்றி
நன்றி